ஹலோ
அப்றோ நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாருக்கேங்க என்ன பண்றீங்க சாப்டீங்ளா
இப்பதா சாப்பறேங்க நீங்க சாப்டீங்ளா
ஆ சாப்ட்டு இப்பதா பால் குடிச்சிட்ருந்தேங்க காலையில பால் குடிக்க சொல்லிருக்காங்க டாக்ட்ரு பேக் இது இடுப்பு வலி வருதுங்களா இடுப்பு வலி வறதுனால டாக்டரு கிட்ட போனோ டாக்டர் கிட்ட போனதுக்கு கொ எ லும்புக்கு கால்சியம் சத்து கம்மியா இருக்கு அதனால கால்சியம் சத்து அதிகமா வந்து பாலு பால் சார்ந்த பொருட்கள் சாப்புடுங்க அப்டின் சொல்லிருக்காங்க அதனாலயே காலைல சாப்ட்டு முடிச்சுட்டு காலைல ஒரு டம்ளர் பாலு நைட்டு ஒரு டம்ளர் பாலு குடிக்கிறேங்க
ஆ பால்ல வந்து நெறைய சத்துக்கள் இருக்குதுங்க அதுனால நீங்க பால்லயே வந்து வெறு பால் குடிக்க முடிய்லின்னாலுங் கூட பால்ல பால் கோவா அ அந்த பன்னீரு இந்த மாரி எல்லா நெறைய இருக்குதுங்க அந்த மாரி நீங்க கூட அடிக்கி ஒருக்கா சேத்திட்டீங்கன்னா ஒடம்பு கொஞ்சொ இன்னுமு கொஞ்ச நல்லா இருக்குங்க
ஆமாங்க எனக்கு பால் சார்ந்த பொருட்கள் ஈ இன்னொன்னு என்னன்னாங்க ஹாஸ்பிட்டல் போயிருந்தோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ம் விட்டமின் டி கம்மியா இருக்குன் சொல்லி இருக்காங்க விட்டமின் ஆ விட்டமின் டி வந்து சூரிய ஒளில கெடைக்கு இப்ப பாத்தீங்கன்னா பால் வந்து நா வெறு பால் மட்டு குடிச்சிட்ருக்குறதுனால பாத்தீங்கன்னா அந்த பன்னீரு அப்பறம் பால் அ நீங்க சொன்ன மாரிதா பால் கோவா பால் கோவா வந்து இனிப்பு இருக்குல்லங்க அதுனால நா வந்து பால் இனிப்பு அதிகொ சேர்க்கக் கூடாதுன்றதுனால ம் நா வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் வீ பன்னீர் கடைல வாங்குனா ஒரு நூத்தி இருவதுருவா சொல்றாங்க ஒ நம்ம வந்து ரெகுலரா கண்டினியூ பண்ண முடியாதுல்ல அதுனால பாத்தீங்கன்னா நா வீட்லயே செஞ்சுக்குவே பன்னீரு எப்டின் பாத்தீங்கன்னா பால் நல்லா ஒரு அர லிட்ரு வாய்ங்க்கிவேங்க அர லிட்ரு வாங்கி நல்லா காச்சி அதுல லைட்டா லெமன் புழிஞ்சு உட்டுக்குவே லெமன் புழிஞ்சு உட்டா கொஞ்ச பால் திரித்திரியான மார் ருக்கு அந்த பால் திரிஞ்சு போன மாரி இரு க்குறத வந்து ஒரு கால் மண் நேரொ கழிச்சி அத ஒரு வெள்ள துணியில நல்ல ஒரு பாத்ரொ கீழ வச்சு அந்த வெள்ள துணிய அது மேல போட்டு அந்த பால் திரிஞ்ச மாரி ஆனத வந்து பாத்தீங்கன்னா ஊத்திருவே ஊத்திட்டு நல்லா அத இரு க்கமா பிழிஞ்சிட்டு ஆ அத அப்டியே ஒரு அந்த துணி அந்த வெள்ள துணிய்லயே அப்டியே ஒரு முடிச்சு போட்ருவேங்க முடிச்ச போட்டுட்டு பாத்தீங்கன்னா அது மேல ஒரு நல்ல வெயிட்டான பொருள் வச்சிருவே ஒரு ரெண்டு மண் நேரம் மூணு மண் நேரம் வச்சதுக்கப்பறொ பாத்தீங்னா அது அப்டியே இ அந்த ம் பால்ல உள்ள தண்ணி எல்லா ஃபுல்லா கீழே எ றங்கிரு எறங்குனதுக்கப்றொ பாத்தீங்னா பால் நல்லா கெட்டியாய்ரு கெட்டியானதுக்கப்றொ அத வந்து ஒரு பாக்ஸுல போட் டு ஆ ஃப்ரிட்ஜுக்குள்ள வெச்சிருவ வெச்சட்டீங்னா பாத்தீங்னா அடுத்த நாள் பாத்தா நம்மளுக்கு பன்னீர் ரெடியாய்ரு இது வந்து நம்ம வெளில செய்றது வந்து எவ்ளோ ஆரோக்கியமா இருக்குன் நம்மளுக்கு தெரிய்ல அ அதே நா அதுனால அதுவு இல்லாம ஆம காசு வந்து பாத்தீங்கன்னா அதிகொ நம்ளால வாங்க முடியாது இப்ப இத நம்ம வீட்லயே செஞ்சுட்டோன்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு செஞ்சிக்லா செஞ்சுட்டு நம்மளுக்கு தேவப்படு இப்ப ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாரி யூஸ் பண்ணிக்கெலா ஆ காசு கொஞ்சொ நம்மளுக்கு மிச்சமாக நம்மளு நம்மளே நம்மளோட இதுல ம் ரொம்ப சுத்தமா செஞ்ச மாரி ஒரு மனசுக்கு திருப்த்தியு இருக்கு கொழந்தைங்களுக்கு குடுக்கும் போ து அது ஆரோக்கியமா இருக்கு நீங்க இது மாரி பன்னீர் ரெடி பண்ணிருக்கீங்ளா
ம் பன்னீர் ரெடி செஞ்சிருக்குறங்க கொழந்தைகளுக் குடுக்கறதுங்குறது வந்து அதுகளுக்கு விருப்பப்பட்ட மாரி வெறு பன்னீர் மட்டுமே குடுத்தாலுங் கூட அதுக சாப்டாதுக நீங்க வந்து இந்த பால் கோவா அதாவது பால வந்து ஒரு லிட்ரோ ரெண்டு லிட் ட்ரு வாங்கி நல்லா வட சட்டில போட்டி நல்லா கிண்டி உட்டுக்குட்டே இருக்கணுங் கிண்டி உட்டுட்டே இருந்தம்னா அது கடசீல சுத்தமா வத்தி அந்த பால் கோவா மாரி ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்த்ரு கெட்டியான பதத்துக்கு வந்ததுக்கப்பறொ எடுத்து ந உள்ளுக்குள்ளயே சக்கரையும் போடணுங் சக்கரப் போட்டு நல்லா கிண்டி உட்டுட்டே இருந்தீங்னா அது என்ன ஆகு நல்லா கெட்டியாயி வந்து அதயே ஒரு தட்டத்துல போட்டு ஆ சின்னச் சின்ன பீஸா போட் டம்னா அது உங்களுக்கு சரியாய் கெ ஆ அடுத்த டைம் போறப்ப ஒரு பீஸா கட்ஸ் சாப்ட்டுட்டு போயி வாங்க நீங்க அந்த மாரி ஒரு நாளைக்கு கொழந்தை செஞ்சு குடுத்துங்க நல்லா கு
ஆ நா வந்து அந்த மாரி செஞ்சதில்ல செஞ்சி நானும் வேண்ணா செஞ்சி பாக்கறேங்க அப்பறம் பாத்தீங்கன்னா இந்த பொற வந்து பாத்தீங்க நெறைய பேருக்கு கொழந்தை இல்லாம இருக்கு அவங்ளுக்கு பாத்தீங்கன்னா கரு மூட்டையோடே என்னிக் வந்து கா மியா இருக்குறது அந்த கல சாப்பாடு உணவு பழக்கழக்கங்கள் இருந்தா இப்ப பாத்தீங்கன்னா சின்ன வய்சுலயே அது வந்து வயச ஆனதுக்கு அப்புறந்தா பாத்தீங்கன்னா முட்டையோட எண்ணிக்கை வந்து கம்மியாக ஆன இந்த காலத்தில உணவு பழக்கவழக்கங்கள் பாத் பாத்தீங்கன்னா அ கருமுட்டை எண்ணிக்க வந்து இருபது வயசு புள்ளைங்களுக்கே கம்மியாகுது அதுக்கு பாத்தீங்கன்னா அ இந்த பால் சார்ந்த உணவுகள் தா சாப்ட சொல்றாங்க பால் சார்ந்த உணவுகள் வந்து சாப்ட சொல்லும் போது ஏன்னா அந்த டைகளோட என் தரம் வந்து அதிகமாகுதுங்ளா அதனால வந்து அ பால் சார்ந் அ பால் சார்ந்த உணவுகள் தா நெறைய எடுத்துக்க சொல்றாங்க இப்ப எல்லா இப்ப எல்லா வந்து பாத்தீங்ன்னா உணவு பழக்கவழக்கங்கல்னால நெறைய ப்ராப்ளம் வருது உங்ளுக்கு இத பத்தி எதுவு தெரியுங்ளா
ஸ்கூல்ல வந்து கொழந்தைகலுக்கு குடுக்கறது சத்து தேருங்க பால் வந்து அந்த காலத்துல இருந்தே வந்து பச்ச பால அவங்க கூட குடிப்பாங்க அவங்ளுக்கு பாத்தீங்கன்னா ஆட்டு பாலு கழுத பால் வந்து கொழந்தைகளுக்கு வந்து குடுக்க சொல்லுவாங்க இந்த மாதிரி பால்லியே வந்து அ நெறிய ஆட்டு பால் வந்து அந்த காலத்துல வந்து மகாத்மா காந்தியடில வந்து ஆட்டு பால் தா குடிச்சாரு அப்படிங்கறதெல்லா நாம கேள்விப்பட்டிருக்கிறோ இந் மாரி பால்னு எடுத்துட்டோம்னா நறைய செய்யலாங்க நெறிய அதுல வெரைட்டி வெரைட்டியா செஞ்சு கொழந்தைகளுக்கு குடுத்தா அதுவும் நல்லா இருக்கு நாமளு சாப்பலாம் எல்லாத்துக்குமே உடம்புக்கு நல்லது ஏன்னா பால் மட்டுமே குடிக்க சொன்னா குடிக்க முடியாதுங்க அது இல்லிங்ளா கரெக்ட்டுதேனுங்க
ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க அதே மாத்ரி நீங்க ஆட்டுப்பால்னு சொன்னோதாங்க ஒன்னு ஞாபக வந்துது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தப்ப வயிறு இந்த இப்ப எல்லா வந்து பாத்தீங்கன்னா நெறைய வயிறு புண்ணு பிரச்சன இருக்குது அதுக்கு பாத்தீங்கன்னா ஆட்டுப்பால் வந்து காலைல வெறு வைத்துல குடிக்க சொல்றாங்கங்க அந்த ஆட்டுப்பால் தொடர்ந்து ஒரு ஒரு வாரோ குடிச்சோ அப்டின்னா அந்த வயித்து புண்ணு சரியாயிருங்ளாமா அதே மாத்ரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த கண்ணுல ஏதாவது ப்ரச்சன அப்புடினா தாய் பால் வந்து விட சொல்றாங்க தாய்பால் இப்ப எலா யாரு குடுக்குறது இல்லிங்கல அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுப்பால் இருக்குல்ல ஆட்டுப்பால் வந்து கண்ணுக்கு விட்டோனாலு அந்த கண்ணுல இருக்க கண்ணு சிகப்பா இருக்கறது மத்தபடி கண்ணு அரிக்கிறது கண்ணு வழியா இரு இதுக்கெல்ல பாத்தீங்கன்னா ஆட்டுப்பால் கண்ணுக்கு விட்டா சரியாயிருன்னு சொல்லுவாங்க அதே மாரி வயத்து புண்ணுக்கும் ஆட்டு பால் குடிச்சா சரியாயிருன் சொல்லுவாங்க ஆனா பால்ல பாத்தீங்ன்னா நெறிய ஊட்டசத்து இருக்குது இன்னுநொன்னு பாத்தீங்கன்னா எலும்புக்கு பல குடுக்குது இன்னொன்னு பாத் நைட்டு வந்து நம்ம தயிரு இதலா சாப்டக்கூடாது பால் உருவாகிறதா இருந்தாலு தயிரெல்லா தயிரு வந்து நைட்டு சாப்டக்கூடாது பால் சாப்டலா பால் சாப்பிட்டீங்கன்னா நம்மளோட ஆயுல் அதிகரிக்குமாமா அதே மாத்ரி அந்த பால்ல உருவா நீங்க சொன்னமாரி பால் மட் பால் மட்டுமே குடிக்க முடியாது பால்ல ரெடி பண்ற தயிர் வந்து நம்ம தயிர அப்டியே எடுத்துக்குட்டோன்னு வச்சுக்கோங்ளே ஒடம்புக்கு ஹீட்டு இப்ப இருக்க காலகட்டத்துக்கு வந்து பாதீகண்ணா மக்களுக்கு மெயின் ப்ரச்சனயே ஒடம்பு ஹீட்டு தா அதனால நம்ம தயிர வந்து அளவுக்கு அதிகமா எடுத்துக்காம தயிர்ல நல்ல தண்ணி ஊத்தி மோரா சாப்புடும்போது அதுல நெறைய ப்ரோபையாட்டிக் இருக்கு பரோபையாட்டிக்ன்றது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல நறைய சத்து தா அதனால நம்ம தயிர் மோரா எடுத்துக்கிறது ஒடம்புக்கு ரொ ரொம்ப நல்லதுங்க ஓ நீங்க மோர் சாப்டுவீங்ளா
அ மோர் சாப்டுவங்க நீங்க சொல்றது கரெக்ட் தானுங்க மோரு அதாவ்து தயிர விட மோர் அதிகமா குடிக்கிறது நல்லது ஒடம்புக்கு குளிர்ச்சியாவு இருக்குன்னு சொல்லுவாங்க மோர்லியே பாத்தீங்ன்னா பச்ச மொளகாயி கொத்தமலித்தழ கருகாப்புலு உப்பு இதல்லா போட்டு கலக்கி குடிச்சம்னா உன்னா அது நல்லா குடிக்கிறதுக்கு நல்லாருக்குங்க ஒடம்புக்கும் நல்ல அதெல்லா சேரும்போது என்ன ஆகுன்னா ஒடம்புக்கு குளிர்ச்சி குடுக்குது அப்ப அத மோராவும் குடிக்கில அதுல பாத்தீங்ன்னா நீங்க வெண்ணெய் எடுத்துவெக்கலா அந்த காலத் த்துலே எல்லா சொல்லுவாங்க என்னன்னா காலைல எந்திரிச்சதையுமே அந்த வெண்ணய உருக்கி நெய் எடுத்து வச்சிருப்பாங்க தெரியுங்ளா அந்த நெய்ய வந்து காலைல வெறு வயித்துல ஒரு ஸ்பூன் வாயில ஊத்தி நல்லா இது பண்ணி முழுங்கிடோ அப்டின்னா ஸ்கின்னுுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்ளாமா அந்த மாரி எல்லா அந்த காலத்துல இருக்கிறவங்கள்ள ஏ வந்து நல்லா இருக்றாங்க ஸ்கின் நல்லா இருக்குது அப்டின்னம்னா இந்த மாரி நெய் காலைல வெரூ வைத்துல ஒவ்வொரு ஸ்பூன் குடிப்பாங்களாமா அது அது மாரி செஞ்சு பாத்தவங்களுக்கு தெரியுங்க நா உன்னு செஞ்சு பாத்ததுல ஆன கேள்விப்பட்ருக்றே நீங்க பாத்துருக்றீங்ளா
ஆமாங்க நீங்க நெய்யின்னு சொன்னோன்னதா ஞாபகம் வருது அ இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொழந்த இல்லாதவங்ளுக்கு நெய்யி ஒரு நாப்பத்தட்டு நாள் குடுக்கறாங்க தெரியுங்ளா அந்த நெய்யி வந்து ஏதோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் பண்ணுது ஹார்மோன வந்து சமநிலைப்படுத்துதாமா அதனால இப்போ ம் கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற கற்பரக்ஷாம்பிகை கோயில்னு இருக்கு அந்த கோயில்ல கூட பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போனா நெய் தா வந்து பிரசாதமா தறாங்க அந்த நெய்ய வந்து நாப்பத்தெட்டு நாளைக்கு வந்து சாப்பாட்லயோ அஹ் இல்ல வெறுமனவோ எப்புடி வேன்ணாலும் எடுத்துக்லா ஆனா காலில் டியூ சாய்ங்காலமு எடுத்துகிட்டா நாப்பத் தெட்டு நாள் வந்து எடுத்துகிட்டா வந்து கொழந்த இருக்குன் சொல்றாங்க அது வந்து இந்த பாரம்பரியமா மனிதர்களோட நம்பிக்கைனாலு அது சை அறிவியல் படி பாத்தா அது வந்து நம்ம ஒடம்புக்கு குளிர்ச்சி தருது ஆ இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த ஹா ஹார்மோன்ஸ வந்து சமநிலைப்படுத்துது இதெல்லா ஒரு பக்க நம்மு உம் நம்மளோட நம்பிக்கை ஒரு பக்கனாலு அறிவியல் பூர்வமான உண்மையு அதுல இருக்கு மக்கள் வந்து அறிவியல் பூர்வமா பாக்குறவங்க அறிவியல் பூர்வமா பாக்கறாங்க நம்பிக்கை பா நம்பிக்கையா சாமி நம்பிக்கையா பாக்குறவங்க சாமி நம்பிக்கையா பாக்கறாங்க பால்ல இருந்து உருவாகுற எல்லாப் பொருளுமே நம்மளுக்கு ரொம்ப நன்மைத் தரக்கூடியது தாங்க சேரிங்க டைமாயிருச்சி நாளைக்கு கூப்டுட்டுங்களா.
ஆ செரிங்